இ வணக்கம் நல்லா இருக்க நல்லா இருக்கியா எங்கருக்க சாப்டியா
ஆமா நீங்க
ம் ம் சாப்டம்ப்பா
என்னா சாப்டீங்க
பிரியாணி சாப்ட்டோ பாயாசம் சாப்ட்டோம் ம்
இட்லியே தா போட்றோனு சொன்னாங்க பிரியாணி சாப்டன்றீங்க
மார்னிங் தா இட்லி ஆஃப்டர்நூன் பிரியாணி சிக்கன் கபாஃப்பு பாயாசோ
மட்டன் பிரியாணி சிக்கன் கபாஃபா
சிக்கன் தா ஆ இல்லல்ல சிக்கன் பிரியாணி சிக்கன்
ம் ம்
ம் ம்
அப்றோ மேரேஜ் பங்ஷன்லா எப்டி போச்சு மேரேஜ் பங்ஷன்ல்லா
சூப்பரா போச்சி நீதா வர்ல ஏ வர்ல
ஆ வீட்ல வேல செஞ்சிருந்தாங்கன்னா மீச்சுல
ஆ
செய்லன்னா லீவ் போட்ட
ஆ ஆ
கடைசியில மேஷ்திரியே வரல
ஓ வரலயா அப்படின்னா மார்னிங்கே நீ வந்துருக்கலாம்ல்ல
வர்லாந்தான் பாத்தேன்
ஆ
சேரிங்க தண்ணி புடிக்கணும் மோட்டர் வேற ரிப்பர் ஆயிச்சுன்ட்டாமா
ஆ
தண்ணி இருக்குன்டு மேல ஊத்திட்டு
உம்
கொஞ்சம் வேலயாவே இருந்துச்சுன்னா
ஓகே ஓகே ஓகே ஓகே
ம் அப்புறம் எத்தனை பேர் போயிட்டு இருந்தீங்க
போயிட்டு இருந்தோம் ஒரு பதினஞ்சு பேர் போயிருப்போ
உம் ம்
பதினஞ்சி பேர் போனோம் நல்லா சாப்ட்டோம் ஆ
இருவத்தோரு பேருண்ணாங்க
இருவத்தோரு பேரா
உம்
தெர்லயே இருக்கும் இருபத்தோரு பேரும் இருபது பேருக்குள்ள இருக்கும்
உம் உம்
ம் ஒர்க்ல்லாம் முடியும் அப்டினா நீ இன்னைக்கு அங்கயே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்ட
உம்
ம் ஆனா நீ மார்னிங்கே வந்து போயிருக்கலாம் நா வான்னு சொன்ன
நானே எக்ஸ்பெட் பண்ண
ஆ
பட் முடிலேனா
உம் மதியம் என்ன சாப்ட்ட அதா மதியம் என்னா சாப்ட்ட
மத்தியானம் செம தூக்கம் ரெண்டு மணிக்கு தான் எழுந்துட்டு
ஆ
ஆ சாதம் பருப்பு குழம்பு அதுலயே வெண்டைக்கா போட்ருந்தாங்க அம்மா
அதுலே வெண்டக்காவா
உம்
ஆ அப்படியும் செய்யலாமா
ஆ நல்லா இருச்சு
ஆ
ம்
வித்தியாசமா இருக்குப்பா நா கேள்விப்படல நல்லது
கொழம்புல கூட போட்ருவாங்க
ஆ
அது வித்தியாசமாருக்கும்
போற ஆ
எந்த காய் கெடைக்குதோ அந்த காய் வந்து கொழம்புல போட்டுறது
ஆ இந்த காய் வந்து பாத்தீன்னா மசால் குழம்புல போட்டா தான் நல்லாயிருக்கும்
ம் ம் பருப்பு குழம்பு டேஸ்ட்டா இருக்கும்ணா ட்ரை பண்ணி பாருங்க
ஓ வெண்டக்கா போட்டாவா
ஆமா
நல்லாருகே
டிஃப்ரெண்டா இருக்கும்
ஆ ஆ இனிமே ட்ரை பண்ணுவோம்
ம்
அப்பறம் என்ன வேல முடிஞ்ச்சு என்னென்ன செஞ்சீங்க
ம் இன்னைக்கு ஃபுல்லா எம்சாண்ட் ஏத்துனே
எம்சாண்ட் ஏத்துனீங்க
அ அந்த தாரம் கட்டுறதுக்கு காடி எடுக்க சொன்னாங்க மேல ஏழடி மரத்து மேல சரி அது கொஞ்சம் எடுத்தோனா
ஆ
அதுக்கப்பறோ வேறன்ன நல்லா தூக்கம் ரெஸ்ட் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்ப மறுபடியும் ஒரு ரவுண்ட் எடுத்து எல்லாமே ஏத்தியாச்சு ஆமா
ஆ எத்தன மணிக்கு போன
நேத்தா நேத்து ஏழு மணி நா ஆ சீக்கரமாவே வண்டேனே ஆறு மணிக்கெல்லாம்
ஆ அம்மா மறுபடியும் கால் பண்ணாங்க
ம்
அப்பறம் தம்பி ஒருத்தர் அங்க ஒருத்தர் கால் பண்ணாரு இன்னும் வரலன்ட்டு
ம்
ஆ
தெர்லைங்களே
ஆ
ம்
அடிப்பா அம்மா கெளம்பிட்டாங்கமா நா சொன்ன அப்போயே
ம்
ம் நாங்க அப்பயே வந்துட்டோம் அக்கா பசல கூட்டுவந்து ஸ்கூல்ல இருந்து வீட்ல விட்டு ஆ அவுங்க ஏதோ மீட்டிங்ன்னு போய்ட்டாங்க அதெல்லாம் வெயிட் பண்ணி கூட்டி வந்து வுட்டுட்டு
ம்
ஜஸ்ட்டு ஒரு இப்பதா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும்
ம் ம் பாப்பாவ நீங்க தா கூட்டுன்னு வந்தீங்களா
ம்
பாப்பாங்கள நீங்க தா கூட்டு வந்தீங்கலா
ம்
ம் சேர் சேர் அவுங்க சாப்பாடு
காலையிலயே இங்கிருந்து டிபன் எட்டுனு போய்ட்டாங்க அது லஞ்ச் என்ன பண்ணாங்க தெர்ல கேக்கல
இல்ல இப்ப ஈவினிங் நீங்க வுட்டு வன்ட்டீங்கல்ல
அவுங்களே சமச்சிருவாங்க அ அ இல்ல வந்துருவாங்கன் நெனைக்கிறே அதுக்குள்ள வந்துருவாங்க அக்காங்க
அ அ
ஆ
அப்பற பிரியாணி எல்லா நல்லா இருந்துச்சா
சூப்பரா இருந்துச்சு நீதா வர்ல
நான் தா நேத்து முடிவு பண்ணன்னு சொல்லல்ல நா
அ அ அ
நான்வெஜ் நாட் அலௌடு
அது குஷ்கா மட்டு சாப்டுனுங்களா
ம் அதுக்குன்னு நம்மள பாக்க வச்சு ஒதக்கி வச்சு சாப்ட்டா மாற்னா முழுசா மாறின்னும்ன்னா
ம்
ஐயர் மாறி ஆகலா முடியு
அதேதா
சாதம் தயிர் சாதம் இல்ல பருப்பு கொழம்பு ம்
அ
நா நெய் ஊத்தி சாப்புட்லான்னு இருக்கறே தயிர் சாதத்துக்குலா உங்கள மாறி
அஃப்பா ஆ இல்ல கால்லயே அது பிரேயருக்கு வந்துரு
அ
ம் பிரேயர் முடிச்சுட்டு மறுபடியு வீட்டுக்கு போயிடுவ
ஆமா நீங்க சொல்றது ஒரு வகையில நல்லாதா இருந்சாட்டக்க பாருங்க அதை அவாய்ட் பண்ணதுனால
அ
வேலையு நடக்கல எதுமே நடக்கல
ம் ம் ஆனா கால்ல வந்து போயிருக்கலா இர்ரா காலைலயே வந்து போயிருக்கலா ஈவினிங் விடு மதிய விடு
ம்
அனா காலையில வந்து போயிருக்கலா
இல்ல நாங்க வந்துட்டு எந்த வேலையு செய்யாம உடனே ஓடிவன்டா நல்லா இருக்காது இல்லைங்களா
ம் ம் ம்
நம்ம பங்கு எதுனா செஞ்சுதா ஆகணு
ம்
சும்மா வந்து ரொம்ப நல்லா இருக்
இல்ல நா இதெல்லா நாங்க செஞ்சுட்டோம்மா பாய் இது பாய் மடிச்சு வச்சோ சேர் எடுத்து வச்சோ
ம்
பெருக்கிவிட்டோ
அவ்ளதா உங்க பங்குக்கு நீங்க செஞ்சிங்க நா வந்துட்டு உடனே கால்ல சுடுதண்ணி ஊத்துன மாறி போனா எப்டி இருக்கும் சொல்லுங்க பாக்கலா அ அட்லீஸ்ட் வந்து உங்ககிட்டனா ஒரு அரை மந்நேரோ பத்து நிம்ஷோ பேசிட்டு வரணு உங்ககிட்ட அக்காகிட்டலா மறு உடனே வன்ட்டு கால்ல சுடு தண்ணி ஊத்துன மாறி வந்தா புடிக்கறதில்ல
ம்
அப்புறம்னா இது ஒரு இருவத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் வரும்னு நினைக்கிறே அந்த கிரேநட்டுக்கு
உம்
அது ரேட் எவ்ளோ வருன் சொன்னீங்கனா ரெடி பண்ணிட்லான் பாக்கறே
அதெல்லா ஒண்ணு
கிச்சன் டாபெல்ல போட்டாச்மா அது எப்டியோ கொஞ்சோ ஆனா என்ன அது ஒரு ஜன்னல் மாறி ஒரு பக்கோ ஒடைக்குணு மறுபடி டைல்ஸ ஒடச்ட்டு ஒரு பக்கோ க ஜன்னல் வெக்கணு
யா
இந்த பக்க இருந்த ஜன்னல் வந்து அதா பாத்ரூம் வருதுணா இந்த பக்கோ
அ அ
அந்த எடத்துல ஜன்னல் வந்தா நல்லா இருக்காது இல்லேங்க்ளா
ஆ
அதனால அந்த பக்கோ திருப்பி வெக்கலான் பாக்கறே
இல்ல செஞ்சுத ஒடச்சிடுச்சுங்களான் மறுபடியு வேல டபுள் ஆகு காசும் டபுள் ஆகு
அ இல்லன்னா அது இல்ல ஜன்னல் கிச்சனுக்கு ஜன்னல் இல்லேன நல்லா இருக்காது இல்லேங்க்ளா
கண்டிப்பா ஜன்னல் வேணு கிச்சன்ல கம்பல்சரி ஜன்னல் இருக்குணு
ம்
ஆ ஏன்னா இப்ப கேஸ் வெச்சிருந்தவங்களா கேஸ் லி லீக் ஆச்சுனா என்ன பண்ணுவ
ஆ ஆ அதா
ஆ அது கம்பல்சரி இருக்குணு கம்பல்சரி வேணு ஜன்னல் அப்பறோ மேல அங்க ஃபேன் வெக்கிறதுக்கு அது வேணு
ஆ அந்த இடம் வுட்டுருக்குண்ணா
ஆ ஆ
ஜன்னல் தா மாத்தி வெக்கலா இந்த பக்கோ க்ளோஸ் பண்ணிட்டே இப்ப
ஓ
அந்த பக்கோ ஒடச்சு வெக்கணு நாங்க ஃபர்ஸ்ட்டே தெரியாம அந்த இது போட்டு வெச்ட்டோ அந்த டைல்ஸ்சு
ஆ ஆ
நம்ப காஃபி கப்பு டீ கப்பு மாரி டிசைன் டிசைனா வருதில்லேங்க்ளா அந்த டைம் ஸ்பாட் வெச்சுட்டே
ஓ டைல்ஸ்சு ஒட்டிட்டீங்க்ளா
ஆ ஆமாண்ணா இதுக்கு மட்டு தா ஒட்டுச்சு கிச்சன் ஸ்லாப்கு அதுக்கு மட்டு
ஆ ஆ
ம்
ஒன்னும் பண்ண முடியாது வேஸ்ட்டு தா
ஆ இல்ல ஒடச்ட்டு ஒரு ரெண்டு பாக்ஸ் எக்ஸ்ட்ரா வெச்சிட்ருக்கே
ஒடச்சிட்டு ரெண்டு பாக்ஸ் எக்ட்ரா வ வாங்கிட் வந்து வெச்சிங்க்ளா
ஆ இருக்கு இருக்கு
நா எடுத்துட் வந்து அப்டியே இருந்தா ஒன்னு பிரச்சனில்ல இல்ல அதுக்காகவே எடுக்க போணு
அது என்ன ஒரு அஞ்சு அவ்ளோதா வரமாட்டுங்கண்ணா ஏன்னா ஒரு பாக்ஸ் ஷேப்ல இருக்கு அவ்ளோதா சின்னதா
சூப்பர் சூப்பர்
ஆமா
நாளைக் காலைலேயே வந்துட்டு போய்டு நாளைக்கெல்லா எந்த வேலையு இல்ல எந்த ஒர்க்கு இல்ல
ம் ஆ ச அவுர் விருப்ப அப்றொ அவுரு ப தலைவரு எதனா சொ சொன்னாங்கனா பாஸ்சு பங்க்ஷனுக்கு வரமாட்டிறீங்க ப்ரேயர் மட்டு வரீங்கன்
அது நல்லது தான இப்ப பங்க்ஷனுக் போகாம ப்ரேயருக் வர நல்ல
ஆ ஓகே ப்ரேயருக் வராம பங்க்ஷன் போனா தா கெட்டது
ஆமா ப்ரேயர்க் வராம பங்க்ஷன் மட்டு போனா கெட்டது ஆ
அப்பறொணா வீட்ல இனிமேல் தா சமைக்கணுமா
இல்ல மதியொ பிரியாணி சாப்டதே உன்னும் ஜீரணொ ஆவ்ல
ஆ இல்ல சிம்பிளா ரசொ சாப்பாடு வெச்சிங்கனா ஜீர்ணொ ஆகிடு இல்லைங்களா
இல்லல்ல நேத்து அப்டிதா சாப்பிட்டு போயிட்டு நைட் சமைக்கவே இல்ல
அய்யய்யோ
ஆ அவுளுக் பசிக்கலன் நானு சாப்பிடல செரி காலைலே டிபனு அங்கியே முடிஞ்சிச்சா
ஆமா
மதிய போனோ இங்க பிரியாணி சாப்ட்டமா
ஆமா
அதனால சமைக்கவே இல்ல இப்ப நைட்டுக்கு அப்டிதா இருக்கு
ஓகே ஓகே
ம் காலைலயே இங்கேந்து கெளம்ப போது போன் பண் தம்பி ஒன்னாகூட போய்ரலாம் காலைலயே
அ சேரிங்ணா
ம்
ம் ஒன்னு பிரச்சன இல்ல என்னம்மா நீங் போனும்னா கால்ல மூணு மணிக்கு எழுந்துட்டு சீக்கிரமா
மூணு மணி கூட தேவல்ல நாலு மணிக் எழுந்தா போது
அந்த காட்ல நம்மள மூணு மணிக்கே சரியா போகு தண்ணிக்காய வச்சு ஊத்திட்டு வந்தரது
ஆ அ
தண்ணிக்காய வெக்கணுமா
ஆ அ
அத்னால
ஆ அப்றொ இப்ப அந்த வலியெல்லா இல்ல தொண்ட வலி மூக்கு வலிலா இல்ல அ
ஆ ஹா இல்லணா சுத்தமா இல்ல
ஆ ஆ ஒவ்வொரு நாளு கஷ்டமா இருக்குதப்பா
ஆ வேணா ஒரு நாள் அந்த ஹாஸ்பிடல் சொல்ற போயிட்டு வாங்க
எங்க இதுக்குதான் சொல்ற ம் ஓகே ஓகே ஓகே
ஆ நா சொல்ற அந்த ஒரு பஸ்சு மாரி வரு பேருந்து அந்த பேருந்தில் நீங்கள் ஏறி சென்றால் அந்த ஹாஸ்பிடல்ல ஒரு காப்பிடு திட்டம் போல் குடுப்பார்கள்
ம் ம்
அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம்
ம் அதுக்குலா ப்ரூப்லா கேப்பாங்கல்ல
ஒன்னு இல்ல ஆதார் கார்டு அவ்ளோதா
ரைட் ரைட் ரைட்
ம் அண்ண வேணுன்னா எடுத்துக்கலா
ஆ
ம் ஆதார் கார்டு இர்ந்துச்சுனா ஓகே பட் அது எப்படி என்றால் என்னனா எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் எடுக்கணுனா நீங்க அட்மிஷன் போட்லன்னா பாதி அமௌண்ட் அதுல கட்டி ஆகணு எப்டின்னா ஆயிரத்தி ஐநூறுபா வருதுன்னா
ம்
நீங்க ஒரு எழ்நூறுபாயானா கட்ணு அதுல அந்த மாரி ஸ்பிளிட் பண்ணியா இதே நீங்க அங்க அட்மிட் பண்ணி ஸ்கேன் மட் டு எடுத்துட்டீங்கனா உங்களுக்கு ஃப்ரீ அதாவது நீங்க அங்க அட்மி அட்மிஷன் போட்ட அப்டின்ற மாரி இருந்தா
ஆமா வா
ம் அது ஒரு நாளு ப்ராசஸ் ஆகு
ஆ
மத்தபடிக்கு எதுவுல்ல அதோட எக்ஸ்ரே காப்பி வேணுனா நீங்க தனியா பே பண்ற மாரி வரு மத்தபடிக்கு உங்க பேஷன்ட் ரெக்காட்லயே அத அவுங்க வச்சுக்குவாங்க ம் சரிங்கண்ணா பாருங்க ஓகேணா
ஆ பாய்
பாய்பா